ஹலோ
இப்ப கேக்குதாங்க
ஆ கேக்குது ப்ரோ நா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கேங்க
ஓ சரிங்க ப்ரோ இப்ப இப்ப பத்தீங்களா நம்ம இப்ப காலேஜ் டைம்லல்லா எப்டின்னா
ம்
ஒவ்வொரு விஷ்யோ இப்ப நாங்க வந்து எப்டினா உமன்ஸ் காலேஜில தா படி ச்சோ நாங்க ஆ போகுபோது ஹாஸ்டல்ல தூக்கி போய் விட்டாங்களா ன எங்க கா எங்க ஹாஸ்டல் வந்து எப்டின்னா காலேஜு குள்ளயே அந்த காமொண்ட் குள்ளயே இருக்கு ஹாஸ்டலு
உள்ளாலே உள்ளாலேதா இருக்கணு ம்
ஆமா உள்ளேதா இருக்கோ. வெளியே போறதுக்கான இதே இல்ல எங்களுக்கு, ஆனா வந்து காலேஜ்ல எனக்கு இப்ப ரெண்டு கேட் இருக்கு. ம மெயின் கேட் ஒண்ணு, பேக் பேக்சைடுல ஒரு கேட் இருக். கு நாங்க அப்பப்ப வாடன ஏமாத்திட்டு கிளாஸ கட்டடிச்சுட்டு கேண்டீன் போவோ அது பிரேக் டைம்லல்லா கிளாஸ அப்பப்பா கட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணுவோனா பிரியாணி சாப்ட போவோ. பொண்ணுங்க எல்லா சேந்து ஃபுல்லா பொண்ணுங்க தான உமன்ஸ் காலேஜ் தானே ஒரு கேங் சேந் த்திப்போ ஒரு எப்டின்னா ஒரு ஏழு பேர் எட்டு பேர் அது மாரி ஆ இந்த மாதிரி ஒரு அம்மா ‌பிரியாணி சாப்டுறதுக்கு அதுலயே கண்டுபிடிச்சிருவாங்கே அப்பறோ அதுவு இல்லாம அட்னஸ் போற ஒரு பொண்ணு வந்து எப்டின்னா எ கொளுந்தியா என்னோட என்னோட கேங்ல அந்த ஒரு பொண்ணு அ அந்த பொண்ணால வெளிய வர முடியாது.
என்னனா அவுங்கதா பாத்துகிறாங்க
மா அவ்ங்க ரெப் புல்ல பாத்துக்கணுல ஆ அதல்லா என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க கிளாஸ்ஸ கட்டுடடிச்சாலு அந்த மேம் வந்து என்னா பண்ணுவாங்கன்னா கீழ மட்டு தா சைன் பண்ணுவாங்க. அ அட்னன்ஸ் வந்து அந்த எத்தன பேர் பேரெல்லா கேட்டு கேட்டுல்லா போட மாட்டாங்க.
ஆ ரெப்பதா கேப்பாங்க ஆ ரெப்பதா கேப்பாங்க‌
அப்ப ரெப் வந்து நாங்கல்லா உள்ள இருக்கோ அப்டிங்குற மாரி குடுத்துருவா நாங்க கிளாஸ்ஸ கட்டடிப் போ ஆனா கிளாஸ்க்கு வந்து நாங்க இருக்குற மாரி அவ்க அட்டெனஸ் குடுத்துருவாங்க
உண்மலே நல்ல ஃபிரண்ட்ஸ்ங்க
பண்ணுவே கேண்டீன் போய்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லா சாப்ட்டுட்டு அந்த ஒரு கேங்க்ல கொஞ்சோ நல்லா வாங்கி தர பொண்ணு ஓருத்தி எங்க ஒரு கேங்கு இருக்
ஆமா இருப்பாங்க இருப்பாங்க கொஞ்சோ ஊசுப்பேத்துனலே போது அவுங்கலே வாங்கி தருவாங்க ஒண்ணு அதிகமால இல்ல
ம் அப்ப நாங்க என்ன பண்ணுவோன ப்ரியாணி நாங்க அப்பே வந்து ப்ரியாணிக்கு ஒரு அடிம இப்போல்லா கெடையாதுப்பா ப்ரியாணி வந்து
இல்லல்ல இப்ப நல்லா இல்லங்க இப்ப நல்லாவே இல்லங்க முன்னொல்லா ப்ரியாணினா உயிர குடுக்குனு தோணு
அதுதா அப்பனா ப்ரியாணியா ஐயோ ப்ரியாணி சாப்ட போல வா அப்டின்டிட்டி ஒடுவோ
போட்ட கூட அது வந்து அப்டி ஒரு சுவைய தெரியு இப்போதிக்கு எல்லா ஃங்க்ஷன்ல ப்ரியாணி ப்ரியாணினு சொல்றாங்க
அது ச ஒண்ணு இல்லப்பா சாப்ட்டு சாப்ட்டு நமக்கு சலிச்சி
சலிச்சு போச்சு எங்க அதா கேட்டாலே சலிப்படிக்குது.
அதுதா சொல்றன்ல சிம்பிளா சொல்றே அது பாத்த எனக்கு எப்டி பாத்தா தக்காளி சாப்ட்டு மாரி எனக்கு ஒரு
ஃபீல் ஆவுது ம் அவ்ளோதாங்க உண்மதா முன்னெல்லா சாப்டுபோதே இன்னொரு வாய் கெடைக்குமா அப்டின்னு தோணு
ஆ அப்றோ ஒரே சாப்றோ நாங்க வந்து ஹாஸ்டல்லா ஹாஸ்டல் சாப்பாடு அவ்ளோக்கு நல்லா இருக்காது புடிக்காது எங்களுக் கு அதனால ஹா அங்க டே டே காலர்ல இருப்பாங்கள அந்த பொண்ணுங்க வந்து ஹோட்டல் வச்சிருப்பாங்க ஒரு, ஒரு பொண்ணோட அப்பா. அங்க இருந்து எனக்கு பூரி அப்றோ புரோட்டா இதெல்லா கொண்டு வருவாங்க அத நா யார நானு இன்னொரு பொண்ணு மட்டுதா ஹாஸ்டல்லு அந்த பொண்ணு ஹாஸ்டல் சாப்பாடு சாப் டுக்கு அது கொஞ்சோ எப்டின்னா அட்ஜஸ் பண்ணி சாப்ட்டுப்பாங்க ஏது இருக்கே அத சாப்ட்டுப்பாங்க இதுதா வேணு இதுதா வேணால்ல சொல்ல மாட்டாங்க.
வயதா நம்புனா போதும்.
ஆ ஆனா நா அப்டி கெடையாது எனக் புடிக்கலனா போடா ஆ அவ் ஆ ஆமாப்பா அப்றோ அந்த மாரி கொண்டுட்டு வருவாங்க. சாப்ட்டுட்டு அப்றோ வெளியே போறது அப்றோ கரும்பு ஜூஸ் இப்ப நாங்க படிக்கு போதுல்லா ஒரு கிளாஸ் வந்து ஐம்பது ரூபா தா ச்சி சாரி அஞ்சு ரூபா தா
அஞ்சு ரூபா தானா
அஞ்சு ருபா கரும்பு ஜிஸ்ஸு
ம் ம்
அப்ப பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கோ அ நாங்க வந்து பசங்க மாரி ஆ எப்டி நாங்க உமன்ஸ் காலேஜ்ஜி நாங்கல்லா வந்து சேந்துட்டு ஒரேதா ஓடிறது அங்க ஆப்போசிட் இன்னொர் பக்கத்துல கரெட் எதோ ஒரு காலேஜ் நேமூரு ஃபுல்லா பசங்க பொண்ணுங்கலா இருக்குற காலேஜு அவனுங்கள்க் வந் ஆமா அவுங் க அவனுங்குளே எங்கள மாரி கிளாஸ் கட்டடுச்டாங்க அங்க வருவானுங்க அந்த பஸ்டான் சுத் திதா அவ்ங் அங்க எங்கயு சுத்திட்ருப்பானுங்க அவனுங்க கூட அமைதியா பேய்ருவானுங்க நாங்க அமைதியா இருக்கறதுல வேனுக்குனே கூ ட்டு வம்பிழுக்குற
இல்ல இல்ல அன்னிக் உண்மைலே ஆனா நீங்க அப் பயே பண்றீங்க இப்பதா இருக்கிற கேள்ஸ்லா அப்டி பண்ற மாரி தெரிது ஆனா நீங்க அப்
அப்பவே பண்ணிட்டோ ஆ கொஞ்சோ நல்லா இருந்துச்சு எவனோ வம்பிழ்த்து அப் வந்து ஒரு லைஃபுனா இப்டிதா அப்டிதனா இல்ல அ என்ஜாய் பண்ற லைஃபுல என்ஜாய் பண்ணுல அந்த மாரி இருந்தோ ம் ம் ஆனா எங்க வீட்ல ஆனா சொல்லிர்வே இது மாரி பசங்கலேவோ கலாய்ச்சேன்லா சொல்ல மாட்ட இதீ நாங்க அப்ப வந்து என்னனா இது மாரி தேட்ருக்கு போவோ பசங்க பொண்ணுங்கலா சேந்துட்டு எங்கயா து மாரி ஒ ஆ தேட்டருக்கு போறது பார்க் இருக்கு அங்க பார் குக்கு போய் கொஞ்ச நேரோ உக்காந்துட்டு கதை அடிக்கிறது அ பார்குக்கு அங்கங்க ஒர் லவ்வர்ஸ்லா வருவாங்கல அவங்கள புடிச்சு கலாயக்கிறது அவிங்குள எதாது அந்த கொற சொல்லுவாங்கல்ல அதா எ எப்புன் எப்பின் நாங்க ஒரு ஏழு பேர் இருக்கோ ஏழு எட்டு பேரு இருக்கோ அப்டினா எ அவிங்க பாரு எப்டி இருக்காங்க இந்த மூஞ்சுக்கு இந்த மூஞ்சுயா அப்டிங்கிற மாரி ஒரு மாரி பேசுவாங்கல்ல
குள்ளம் குள்ள மா இருக்குற பையனுக் கய்ட்டு அப்டின்னு எதா கலாய்ச்சுன் இருப்பாங்க
அ ஒவ்வொன்னு பாருங்க பொண்ணு அவுளோ அழகா இருக்கு பையன் கேவலமா இரு பா அதே பைய அவுளோ அழகா இருக்கு பொண்ணு கேவலமா இருக்கு எப்புட்றா இவங்கலுகுலா இப் டி அமைது அப்டிங்கிற மாரி இருக்கு
உண்மதாங்க இன்னும் ஆனா ஆனா அப்பேல இருந்து இன்னமு அப்பிடிதா நடக்கிற மாரியேதா இருக்கு அது மட்டு மார்ல போல
இவ்ங்க அப்புறோ அந்த பார்க்ல வந்து எப்டினா கொஞ்சோ வேலைக்குலா இருந்துக்க வேலைக் போவாம கட்டடிஸ் டெலானா அந்த வய்சானவைங்க அந்த வேல இல்லைன்னா கொண்டுவந்து கொஞ்ச நேரோ வந்து உக்காந்திருப்பாங்க அந்த பார்க்குல அந்த மாரி கேஸ்லா இருக்கு அங்க வந்து ஒரு ரெண்டு தாத் தா எங்குளுக்கு ஃபிரெண்டு
ம் ம்
ஆ அந் தாத்தா வந்துருவாரு அப்புறோ அவ ரு அவ் அவுரு அவுரோட பேத்தி வந்து எங்க ஏஜ் இருக்கு சொல்லுவாரு பேத்திமா பேத்திமா அவரு கூப்புறதே பேத்தி மா அப்டிதா கூப்டுவாங்க பேத்திமா இங்க வாங்க அப்டின் சொல்மா நல்லா மரியாததா பேசுவாங்க
ம்
ஆ கொஞ்ச நேரோ அவரு கூட போய் உக்காந்துட்டு கதை அடிக்கிறது அப்புறோ நாங்க அந்த ஊரு கத ஒழவு கத இந்த இதலாம் பேசுவோ அவர்கிட்ட அவரு சிரிப்பாரு நல்லா இருக்கு ஜாலியா அத சுத்துறது கோயில் அப்புறு பக்கத்துல கோயில் இருக்கு கோயிலுக்கு போறது கேங்கா சேந்துட்டு அப்புடி என்ஜாய் பண்ணிட்டுருந்தோ இப்பதா எங்கியுமே போக முடியாம நாலு செவ்த்துக்குள அடஞ்சிருக்கோ
உங்கள்க் கஷ்டமா இல்லையா
கஷ்டமாதா இருக்கு என்ன பண்றது ஆ அது வந்து எப்டின்னா ஃபேமிலிக்கு தகுந்த மாரி நம்ம சேஞ்ச் ஆயிக்கணுல்ல
இல்ல இல்ல உண்மதா முடியாது அப்றோ பசங்கள பாத்துக்கணு ம் இப்ப தனியா இருந்தாலு பிரச்சன இல்ல நம்ம பசங்க எல்லா இருக்காங்க அப்றோ யாரு அப்பாவால அவங்களும் பாக்க முடியாது நீங்க தா பாத்தாவனு எந்த பசங்களா இருந்தாலு அம்மாவதா தேடும் மொதல்ல அப்பாவ தேடாது எது வேணாலு அப்பா அம்மா எங்க சாக்ஸு எங்க இது எல்லாமே அவங்களதா கேப்பாங்க
அடா எப்டின்னா நாங்க தூங்கிட்டு இருப்பாங்கங்க எ எ பைய நா கால்ல நேரத்துல எந்திச் சிருவே அவ தூங்கிட்டு இருப்பா நா எந்திரிச்சு போயிட்டு சமைக்க அவ ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுல நா சமச்சிட்டு எங்கயாவது கொஞ்சோ வெளியே போயிட்டே அந்த பால் வாங்கறதுக்குல்லா பக்கத்து வீடுதா அங்க போய் தா நா பால் வாங் கிட்டு வருவே அப்டியே மாடு கறந்துட்ருப்பாங்க நானே டேரக்டா போய் வாங்கிட்டு வந்துருவே
ம் ம்
ஆ அப்டி அங்க போகும்போது இவ எந்திருச்சு கண்ண தேச்சிக்கிட்டே வந் வருவா
எது அம்மாவ காணோ ஆ அதா அதா எங்க அக்கா பசங்க அப்டிதா வந்தாலே ஆ அவங்க அம்மாவ விட்டு நகரவே நகராது
ஆ ஆ ஆனா எந்த அளவுக்கு நா அடிக்கிறனோ அந்த அளவுக்கு அவ ஏ மேல பாசங்க ஏனா நான்தா லெசன் ஸ்கூலு போயிட்டு வந்ததுக்கு அப்றோ அந்த ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறது எல்லாமே நான் தானே பண்றே அப்டிங்கும் போது அந்த தப்பு பண்றா இது ஏதாது அ இப்பயில இருந்து நம்ம சொல்லிக் குடுத்தா தா பின்னாடி கரெக் டா இருக்கு அது தப்புனு சொல்ணுல்ல அதெல்லா ம் அது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம்னு சொல்லுவே திருப்பி அதே தப்பு பண்ணானா அடி போட்டுட்ருவே ஆனா நா இவ்ளோ அடிச்சாலு அந்த அழுதுகிட்டே திருப்பி அம்மா அப்டின்டு என்கிட்டேதா வருவா ஆ என் நானே அடிச்சுப்புட்டு உக்காந்து அழுதுவேங்க நாலா ரெண்டு மூனு டைம் அழுதுருக்கே அந்த மாரி ஏ புள்ளைய இப்டி அடிச்சுட்டேனே அப்டின்னு
அது எல்லாருக்குமே இருக்கு எங்க அக்கா வந்து எங்க பொண்ணுதா அது எங்க அம்மா எங்க அக்காக்கு லெசன் எடுக்கு என்னமா நீ இப்டி இருக்க என்னமா நீ இப்டி பண்ண மாட்ற என்னமா அது வந்து எங்க அத சொல்லி சொல்லி ஏங்கு எங்க அக்காவ திருத்து அ அது சிரிப்பா இருக்கு ஆ அது வந்து சொல்லிதரு இன்னம்மா நீ இப்டி பண்றே ட்ரெஸ் பண்றே இன்னம்மா நீ இப்படி சாப்பிட மாட்றே காலைல இருந்து எழுந்திருக்க மாட்ட அப்பாவ தா நீ வேல வாங்குறே அப்டினு கேக்கு ஏ அப்பா வேல வாங்குற நீ போய் போமாட்டியா நீ ஏ காலைல சாப்பாடு செய்ய மாட்டேன்னு கேக்கு கேள்வி இத கேட்டுக்கின்னே இருக்கு வேல வாங்கு அது ஒரு மாமியா மாரி
ஆ ஆ
எங்க அக்கா பொருத்தளக்கு அது ஒரு மாமியா
ஓ ஆனா எ பைய வந்து அப்டியே நீங்க சொன்ன மாரிதா ஆனா வந்து என்னைய எது சொல்ல மாட்டா அவிங்க அப்பாவதா அப்டி சொல்லுவா ஏ இன்னைக்கு ரீசெண்டா இப்பதா எங் இப்ப காலைல அதவு வாங்க டு ஓபன் பண்ணிட்டு வெளிய கேட்டு இருக்குள்ள காமௌன்ட் கேட்டு ஓபன் பண்ணி அவரு தா வந்து வெளியோ ஒரு கடைக்குக் போயிட்டு வந்தாங்க போயிட்டு திருப்பி வர வரைக்குமே கேட்டு ஓப்பன்லதா இருந்தது உள்ள வந்துட்டு துட்டு கேட்ட ஓ சாத்த அப்படின்னு சொல்லிருக்காங்க எங்க என் ஹஸ்பண்ட் சொல்லிருக்காங்க அதுக்கு என் பையன் யார் தொரந்தாங்களோ அவங்கதா சாத்தனு என்னைய எதுக்கு கேட்டா சாத்த சொல்றோ அப்டின்னு கேக்குறாங்கங்க
ஆ
அது வந்து அவிங்க அவிங்க வேல அவிங்கதா செய்ணுமா அவனோட மென்டாலிட்டி அப்டி
புரியிது புரியிது கரெக்ட்டுதா
இந்த மாரி கொஞ்சோ நறையோண விஷ்யோ நடக்குங்க இங்க
என்னங்க
ஆனா அவங் கூட இருக்கும் போது எனக்கு என்னோட பையன் கூட இருக்கும் போது ம்ச் ஒரு ஒரு கவலயு இருக்காது ஒண்ணு இருக்காது வேற எத பத்தியுமே திங்கிங் இருக்காது அவன் பேசிக்கிட்டே இருப்பானா நம்ம ஆன்சர் பண்ணி பண்ணி எனக்கு வாயல்லா
டயர்ட்டு இருந்துச்சுன்னா இதுன்னாமா அது என்ன எங்க அக்கா அதேதா இது ஏமா அப்டி இருக்கு இது ஏமா இப்படி இருக்கு இது பேரென்னாமா இதுக்கு ஏ என்ன பேர் வெச்சாங்கமா நீ ஏமா கேள்வி கேக்ற இது ஏ இப்டி இருக்கு நேத்து ஒண்ணு பாத்தவே முட்டையா இது முட்டையா அப்டின்னா அன்னிக்கு ஒரு இந்த மூட்ட கோழி மூட்ட பத்தோமா அடுத்து இன்னு ஒண்ணு இந்த இந்த முட்ட எத்துனு வந்த கவுதாரி முட்ட ஆ இது பேரு முட்டேன்னு சொன்னோமா இதுவு முட்ட அப்புறோ நம்ப வீட்ல இருக்கு வெள்ள முட்ட அது எங்க அது எங்க போச்சி இது முட்டேனு சொல்றே அது குருவி முட்ட இது வந்து கோழி முட்டமா அப்படி சொன்னம்மா ஓ அப்படியா ஆ செரி செரி
உம் ஐயையோ ஐயையோ சீ கேக்கறாங்க நறிய விஷ்யோ புதுஸ் புதுசா தெரிஞ்சுக்கணு ஆர்வோ அவங்களுக்கு கேள்வி கேக்குறாங்க
இல்ல இவ்ளோ கேள்வி கேக்குறாங்களே நா சின்ன வய்சுல உண்மையிலே இது வேல ஒரு நாள் கூட எங்க அம்மா அப்பாட்ட நா கேட்டதுல்ல எனுக்கு நல்ல ஞாபோகோ இருக்கு
ஏங்க அது ஆம்மா நானுமே நெனச்சிருக்கே எனக்கு வந்து எப்படினா எ மாமியாவே எ பையன்தா அப்படிங்கிற மாரி ம்ச் கே நொய் ஏதாவது கம்முணு இருந்தோனு வச்சுக்கோ மா வீட்ட கூட்டுமா அங்பாரு குப்ப இருக்க பாருமா அப்பின்பாங்க
உம்
கோவமா வரு எனுக்கு எ புருஷங்கோட என்னைய வேல சொல்ல மாட்டான்டா நீ ஏன்டா எனுக்கு இத்தன வேல சொல்ற
உம்
அவ்வளோ வேல சொல்லுவாங்க லைட்டா குப்ப இருக்க கூடாது அவனுக்கு தூசி இருக்க கூடாது அதே மாரி இப்ப வெளிய போயிட்டு வந்தோன்னா ட்ரெஸ்சு அந்த ம்ச் ஷால்லா அப்டி தூக் போடுவோம்ல அந்த சோபா மேல போட்னா அவ்ளதா எடுத்துட்டு வந்து இது யாரோட சால் இங்க போடுலாமா தப்புன்னு உனுக்கு தெரியாதோ ம்ச் என்னம்மோ பெரிய மனசனாட்டோ பேசுவா ஐயோ ஏ லட்சர் காகவே நா தூக்கி கொண்டோயி நா எங்க போய் டஸ்ட்பின் அந்த ம்ச் இது இதுல்லா இருக்குல டிரெஸ்ஸெல்லா போடுவோல்ல அழுக்கு துணில்லா போடுங்கள்ல அதுல கொண்டு போய் கரெக்டா அதுல போடணு
எந்த லெசன் எடுக்க ஆரம்பிச்சே ம் அவனு அப்டியே இருந்தா ஓகே நல்லதுதா கத்துக்கற்து டிசிப்ளின் இல்ல டிசிப்ளின்னா இருந்தா நல்லதுதாங்க ஏன்னா நம்ப வந்து ஒரு எட த்துக்கு போறோ வேற வீட்டுக்கு போறோ அங்க போனா பசங்க தெரிஞ்சுப்பாங்கல
ம் இல்லப்பா இப்ப இவ வந்து எப்டின்னா ஒவ்வொரு டைம் அவ்னோட ட்ரெஸ்ஸா இருக்கட்டு அவ குளிக்கிறதுமா இருந்தாலு அவ வேல அவன்தா செய்ணு குளிக்கிறதுக்குமே நா வந்தாலு வேண்டாமா நானே குளிச்சுக்குறே அப்டின்மா அவன எதுக்குன்னே என்னைய எதிர் பாக்கவு மாட்டே என்னைய கூப்புடவே மாட்டா அவ பசிச்சா மட்டு நா சாப்பாடு ஒரு பிளேட்ல போட்டு வெச்சுட்னு பெசைறது கூட அவனேதா பெசஞ்சு சாப்டுவா
ம் ம் செரிங்க செரிங்